ஹலோ
ஆ வணக்கம் தம்பி
ஹலோ மேடம்
நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் ஆ சாப்பிட்டாச்சுங்க சார்
ஆ மேடம் வீட்ல எ
இன்னைக்கு மார்னிங் வந்து இட்லி கொள்ளு பருப்பு சார்
வேலை செய்றீங்களா இல்ல ஹவுஸ் வைஃபா வீட்ல
இல்ல சார் நா வந்து ஹவுஸ் வைஃப் தா ப்ரிவியஸா நா வந்துட்டு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்
அப்டிங்களா மேடம் ஏன் மேடம் விட்டிங்க
ஃபேமிலிக்காக நின்னுட்டேன் சார் இப்போதைக்கு நாங்க வீட்ல வந்துட்டு சின்னதா ஒரு சாய்பாபா கோயில் வச்சிருக்கோம்
அப்டியா
ஆ சோஷியல் சர்வீஸ் ஒர்க்ல இன்வால்வ் ஆயிருக்கனால ஜாப் நா ரிசைன்
ஆ டிரஸ்ட் மாரி வெச்சி இருக்கீங்களா சாய்பாபா
ம் ஆமாங்க ஆ சாப்டாச்சு சார் இன்னைக்கு என்ன டாபிக்கு பேசுலாங்க சார்
ஆ சொல்லுங்க்கா
ஆ நீங்க என்ன வர்க் பண்ணிட்ருக்கீங்க?
நானு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணே
ஓகே சார் உங்ளுடைய ஜாப் பத்தின இது வேணா இங்க சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க
மேடம் வேலைக்கு இன்னிக்கி மண்டே நேத்து பசங்க சா நேத்து சம்பள குடுத்தே
ஓகே நீங்க எப்டி கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி எடுத்து பெயின்ட் பண்றீங்ளா
லீசுக்கு அர சா ஸ்கொயர்ஃபிட்டு
ஓ ஓகே ஓகே சார் இப்ப டோட்டல் ஹவுஸ் ஓட ஸ்கொயர்ஃபீட் எவ்ளவோ அத பேஸ் பண்ணி நீங்க பேசுவீங்க
ஒரு சில வர்க்லா தனிதனியா பண்ணனு
ஓ ஓகே சார் நீங்க அந்த காலத்துல நம்ம வந்துட்டு இந்த பிரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுவீங்ளா இப் ப நாங்க வீட்ல பெயிண்ட் பண்ணும் போது பாத்துருக்கே அந்த ரோலர் மாரி யூஸ்
ஆ ஆமா மேடம் அந்த மாரிதா வெளிலல்லா மிஷினரிஸ் இரு க்கு மேடம் எல்லா நம்மகிட்ட இருக்கு பெரிய பெரிய சைட்லா மிஷினரிஸ் வச்சு பண்ணிடுவோ மேடம்
ஓ ஓகே சார் எது பெட்ரா இருக்கும் அந்த மிஷினரிஸ் பெட்ரா இருக்குமா இல்ல உங்ளுக்கு
ரு மெட்டீரியலு சேவ் ஆவு நல்லா கவரேஜ் நல்லா சூப்பராான ஒரு ஸ்மூத் ஃபினிஷா இருக்கு ரஃப் வராது பேட் ச் ஒர்க் எது இல்லாம நல்லா நீட்டா பில்டிங் நல்லா ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் பண்ண மாரி இருக்கு மேடம்
ஓ ஓகே ஓகே சார் ஃபைன் நாங்க பாத்துருக்கோ வீட்டுக்கு பெயின்ட் பண்ண வரப்ப பாத்துருக்கமா அந்த ரோலர் அந்த மாதிரி இ ருக்குறப்ப கொஞ்ச டக்குன்னு அவுங்க வர்க்கு முடிக்கிற மா
அது அதுவு இருக்கு மேடம இன்டீரியர்லா அதுல தா பண்ண முடியு ஏனா இன்டீரியர்ல திங்ஸ் எல்லா இருக்கு நம்ப ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆவு அந்திங்ஸல்லா திரும்ப கிளீன் பண்ற மா ரி இருக்கு பெரிய பெரிய இதல்லா பண்ணும்போது வில்லால்லலா பண்ணும்போது எல்லா கவரப் பண்ணிட்டு போட்டு ராப் பண்ணிட்டு எல்லா பண்ணி பண்ணுவோ இங்க நம்ம சைட்ல அதெல்லா கெடைக் க்காது அதனால அடே நார்மலா உள்ள ரோலர் நீங்க சொல்ற மாரி ரோலக்ஸ் மிஷிங்கனா எக்ஸ்டீரியர வேர்னா மிஷின்ல பண்ணிடு வரோ அ வேலை நம்மளுக்கு டக்குனு ஆவு போயி க்கா நல்ல ஒரு ஸ்மூத் பினிஷா வரு நல்லா கஸ்டமர சாட்டிஸ்ஃபேக்ஷ் நல்லா இரு அதுனாலதா பாத் மெட்டீரியலு நம்மளுக் கொஞ்ச சேவ் ஆகு மேடம் ஏன்னா ஓவரு காஸ்டு மேட் ல்லா இப்ப எல்லா ஏகப்பட்ட ரேட்டு விக்குதுங்க அதே இது பண்ணி ஆ ஹா னால சேவ் பண்ற மாரி இருக்கு மேடம் மெட்டல மிஷினரிஸ் யூஸ் பண்ணா
யூஸ் பண்ணும போது ஓகே சார்
ட்டு வருஷமா ஃபீல்டுல இருக்கிற அப்பா அந்த ஃபீல்டல இருந்தாரு அ அப்பதுக்குப்புறம அப்டியே நம்ம தொழில கத்துங்கன்னா அப்படியடி ஒரு பேரு வச்சுனு அப்டியே மெயின்டேன் பண்ராரு
ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சார் ஓக் ஆ
ஏ
ஓ ஓகே ஓகே சார்
சொல்லுங்க மேடம்
ஆ நாங்க வந்துட்டு இங்க அதா டீச்சிங் ஃபீல்ட வந்து ஒரு டென் இயர்ஸ அந்த மாரி இருந்தே சார் அதுக்கப்புறோ வந்துட்டு அ ஆ இல்ல சார் ப்ரைவேட் ஸ்கூல்லதா ஒர்க் பன்னிட்டு இருந்தே அதுக்கப்றோ வந்துட்டு
சரி சேலரி எல்லா ஸெட்டாவலன்டு அவ வேற ஃபீல்டு ஃபோட்டோகிராஃபிய அப்டிபோய்ட்டா
ஆ அதுதா சார் ஏன்னா உங்களுக்கு பிரைவேட்ல வந்துட்டு பெருசா சாலரி ஹைக் இருக் க்காது அதனால அதுக்கப்றோ ஆமா சார் அதனால அத கப்பறம் பீல்டு வந்து மாறி வந்துட்டோ இப்ப ஃபிரெண்டோட ஆபீஸ்ல வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் தா வந்துட்டு எடுத் து குடுத்து பண்ணிட்ருக் கோ இந்த ஃபிரிலான்சிங் ஆ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு எடுத்து ஒர்க் ஃரம் ஹோம் மாதிரி பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் சார்
ஒகே பரவால்லிங்களா
ஆ போகுது சார் ஓரளவுக்கு நார்மலா போகுது
பீல்டு ஒர்க் இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி
ஆமா சார் இல்ல பீல்டு ஒர்க்கும் வந்து ஒன் ஆரு டூ டேஸ் இருக் கும் ஆபிஸ் விசிட்ஸ் அந்த மாதிரிதா இருக் கும் உங்களுக்கு ஹெவி பீல்ட ஒர்க் இருக்காது ஆ ஆபீஸ் விசிட்டிங் ஆ கஸ்டமர்ஸ் மீட் பண்றது கூட ஆன்லைன் ல வந்துட்டு நம்ம பேசிக்கிளா சார் நம்ம இப் ஆ ஆ அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றோனா அதுக்கு கொண் போய் குடுக்குறது என்ட்ரிஸ் போட்றது ஆ அந்த மாதிரி வந்து ட்டு ஒர்க் இருக்கறத மட்டும் நம்ம இல்ல சார் இது வந்து பேஸ்டு ஆன் ஆ ப்ராஜெக்ட்டு பேஸ் பண்ணி வரதுதா சார் அதுல நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றோமோ அது பொறுத்து உங்களுக்கு இன்கம் வந்து வேரி ஆகும் அந்த எனக்கு ஒரு சன் தா சார்
எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சி எனக்கு ஒரு பையன் இருக்கா மேடம்
ஓ சரி ஓ ஓகே ஓகேங் சார் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்களா
இல்ல மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒடம் முடில சென்னைல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா கூட இருக்காங்க சரி அது லேடிஸ் வார்டு அங்க எல்லாம் அலோ பண்றதில்லன்னு நா வண்ட்டன் ரெண்டு நாளா வீட்ல தா இருந்தன் ஆ காப்பர்ட்டி வ ச்சாங்க அது காப்பர்ட்டி எதோ ஃபால்ட் ஆயிட்டு இருக்கு அது ஆப் ரேஷன் பண்ணி எடுக்கனு இன்ற மாரி சொல்லி இருக்கறாங்க அதனால செரி நம்பளுக்கு அது க இருக்கவே புடிக்கலனா அவுங்க ஃபுல்லா லேடிஸ் வார்டுன்றதுனால ஜென்ஸ வந்து அளோ பண்றது இல்ல அதனால செரி அம்மாவா கொண்டு போய் விட்டுட்டு அம்மாவா பாத்துட்டுருக்கன்
ஓ நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாங்
ஆமாங்க மேடம் நாங்க தனியாதா இருக்கோ தனித்தனியா வீடு இருக்கு இருந்தாலு அம்மாதா எல்லா மேனேஜ் பண்ட்டுக்கிறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஓகே சார்
அண்ணன் இருக்கான் அண்ணனுக்கும் ஒரு கொழந்த பொண் கொழந்த பையன் ஒன்னு
ஓ செரிங்க சார்
நீங்க டியூட்டி இல்லங்களா மேடம்
ஆ இல்ல சார் நா இன்னைக்கு ஆப்டர்நூனுக்கு மேல தா நா வந்துட்டு ஆபீஸ் போகணும் செரி இந்த கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அதுக்கப்றோ முடிச்சுட்டு போயிக்கலாம் அப்டின்ட்டு எனக்கு வந்து லெவன்து படிக்கிற சன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து செவன் தேர்ட்டி செவன் ஃபர்ட்டி ஃபைவ்கே வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிரணும் ஈவினிங்‌ சிக்ஸ்தேட்டிக்கு தா வீட்டுக்கு வருவாங்க ஸ்பெஷல் கிளாசஸ் இருக்கிறதுனால
கண்டிப்பா மேடம்
அப்றோ அவுங்களுக்கு மார்னிங் டிஃபன் ஆப்டர்நூன் லன்ச் ஈவினிங் ஸ்நாக் ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி குடுத்துருறணும்
செரிங்க மேடம் சி பி எஸ் இ படிக்கிறாங்களா இல்ல மெட்ரிக்கா மேடம்
லேஷன் தா சார் உங்களுக்கு நைன்து டு டுவல்த் வந்து ஆமா சார் டென்த்துல வந்து போர் நையன்டி த்ரி சார் ஸ்கூல் செகண்ட்டு அ ஆமாங் சார் அனால நம்ம மக்சிமம் உங்களுக்கு நைன் டு டுவல்த் வந்துட்டு மெட்ரிக் வேஸ்ட் சிலபஸ் தா நீங்க பர்தர்ரா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா எழுதுறது க்கு அது தா ஒக்கேவ இருக்கும் ஆ அதனால சார் ரைட் ஃபார்ம் செவன்த்துலயே மெட்ரிக் விட்டுட்டோம் லோவர் கிளாஸ் மட்டும் தா ஓரு ஒன் ஆர் டூ கிளாசஸ் சி பி எஸ் இல விட் டோம் அதுக்கப்றோ வந்து ட்டு மெட்ரிக் தா சார்
மெட்ரிக் தா மேடம் என்ன பொருத்தவரைக்கும் பெட்டர் சி பி எஸ் சி அது ஒரு ஒரு மாரி மாறுது சிலபஸ் அது பசங்க ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்கு மெட்ரிக் படிச்சாலே போதும் நம்ம
நிச்சயமா சார் இன்ன ஒன்னு சி பி எஸ் சி வந்து உங்களுக்கு பீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு ரொம்ப அதிகமா தா வரும்
ஆமா ஆமா அது ஹையர் ஸ்டெஸ்க்கு அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் காலேஜஸ் அந்த மாரி வெளில நல்ல காலேஜா படிக்க வச்சு நல்ல கோர்ஸா இது பண்ணி அதுக்கு செலவு பண்ணிக்கறத்துகு யூஸ் பண்ணிக்லா இது தேவையில்லாம சி பி எஸ் சி ல படிக்க வச்சுட்டு அது எங்க போய் முடியுதுன் தெரிய மாட்டிது மேடம் சி பி எஸ் சி ல ஹயர்ஸ்டு இந்நேர படி சீக்கரமா முக்காவாசி பேர் ஹயர்ஸ் ஸ்டெடிஸ் போ மாட்டேன்றாங்க லெவன் டுவல்து அந்த இதுலயே கஷ்டப்பட்டுறாங்க
ம் ம் வீட்ல
ஏ தம்பி ஒருத்தே சி பி எஸ் சி தான் படிச்சிட் இருந்தா டூவெல்துல எக்ஸாம் பப்ளிக் அப்போ பேப்பரு இது பண்ணி அத அவங்க மார்க் பிராக்டிஸ் போட்டு எந்த பேப்பர் ரிசல்ட்டுமே வரல அவனுக்கு கேவோம் அவன் ரொம்ப இதாயிட்டு ஒரு மாரி ஆயிட்டான்
கவுர்மெண்ட் எக்ஸாம் நெக்ஸ்டு
ஆமா மேடம் கவுர்மெண்ட் ஸாம்
ஓ அது இது பண்ணா த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஹோல்டு பண்ணிரு வாங்கல்ல
ஆமாங்க மேட‌ம் அது பவ படிப்பானு அது இதுவே போயிச்சு மேடம் அவனுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
பிஸ்னஸ் எதனா பண்ணலா அப்டிங்கிற அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல பேயிட்டான் அவே ரொம்ப அசிங்கமா ஆயிச்சு ஆ அது பாக்குறவங்கல்லா அந்த அந்த இதல்லா கேக்குறாங்க வேற ரிசல்ட்டு என்னாச்சு ரிசல்ட்டு என்னாச்சுன்ட்டு
நிச்சயமா நிச்சயமா அவங்க ஏதாது தெரியாம மாட்டிட்டாங்ளா இல் ல ஏதாவுது அந்த மாரி பண்ணிட்டாங்ளா சார்
இல்ல மேடம் பேப்பரு எக்ஸாம் அவனோட ஆன்சர் பேப்பர் அவகிட்ட இல்ல அவன் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து எழுத வச்சுருக்கான் அதுனால இவன் மேலயு தப்பு இருக்கு இருந்தாலும் அவனுக்கு அந் ஆ இது தாங்க முடியல ரொம்ப பிரஷர் அந்த ஸ்கூல்ல வந்து சண்டே கூட லீவ் கெடையாது மேடம்
ஓ செரி செரிங்க சார் ஆனா நெறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்ப ரிசல்ட்டு கொண்டு வந்து கொடுக்கதிற்காக அந்த மாதிரிதான் பண்ணிவாங்க ஆனா நாளைக்கு ப்ராப்ளம்னு வரும்போது இன்ஸ்டிடியூஷன் வந்து தப் பிச்சுக்கும் ஆனா அத பாத் எல்லாத்தையும் பாத்துட்டு சபர் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு சார் கண்டிப்பா அது இப்பல்லாம் மேனேஜ்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம அது பண்ண முடியாது அப்ப மேனேஜ்மெண்ட் வந்து பணம் கொடுத்து அவுங்க சரி பண்ணிருவாங்க
ஆமா மேடம் நம்ம
நம்ம மார்க் போச்சு அ ப்டினா அது லைஃப் டைம் நமக் ஒரு பிளாக் மார்க்
இப்ப அவுனுக்கு எங்க போனும் என்ன பண்ணும்னு நெக்ஸ்ட்டு ஃபர்தரா எது எனக்கு தெரியல
இல்ல சார் ஒன்னும் ப்ராப்ளம் கெடையாது ஃப்ர்ஸ்ட் அந்த ஒன்னா அந்த டூ த்ரீ இயர்ஸ் சம்திங் கிரேஸ் பிரியட் மாதிரி கொடுத்திருப்பாங்க இது வரைக்கும் அவுங்க எதுவும் பண்ண முடியாது அது முடிச்சதுக்கு அப்புறம் அவுங்க திரும்ப டென்தே வந்துட்டு பிரைவேட்ல எழுதலாம் சார்
ஆமா ஆ இல்ல அவன் டென்த வெச்சு செரி கோயம்புத்தூர் சைடு டிப்ளமோ கோர்ஸ் ஏதனா போடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க
ஆ அது வெச்சு டென்த் சர்டிபிகேட் வெச்சு டிப்ளமோ பண்ணலாம் இல்ல அவுங்க டுவெல்த் முடிச்சு ட்டு பீடெக் அப்படி வேணாலும் போவலாம் என்ன உங்களுக்கு அது இடையில ஒரு பிரேக் அவ்ளோ தான்
அந்த படிப்பு நான் படிப்பு நான் இதுவே போயிடுச்சு மேடம் அவன் கிட்ட அ அதோட மேல ஒரு இது வந்துருச்சு விருப்பம் இல்லாத மாரி ஆயிட்டான் வெறுப்பு வந்துடுச்சு போய் கஷ்டப்பட்டான் ஆ
அது தா சார்
அதுவு நல்ல வசதியான ஃபேமிலி தா இருந்தாலு அவுங் வீட்ல இருக்குறவுங்களுக்கு மத்தவுங்க கம்பேர் பண்ணி பேசுறாங்க அவுங் பைய மத்தவுங்க பசங்கள வச்சு இவன கம்பேர் பண்ணி பேசுறாங்க அது இவனுக்‌ இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்குது வீட்டுக்கு சரியா போமாட்டன் றா வெளியதா சுத்தின்னு இருக்குறா நல்ல பையந்தா எந்த கெட்ட பழக்கமு இல்ல ஒழுங்கா தா இருக்கா படிப்பு வர்ல அதுக்காக அவன அந்த கார்னர் பண்றாங்க
ஓ நெறைய பேரண்ட்ஸ் பண்ற தப்பு அதுதா சார் படிப்பு வர்லனா விட்ருனு அவுங்ளுக் கு எந்த ஃபீல்டிங்கோ அ துல வந்து
ஆமா மேடம் வீட்ல பணொ இருக்கு நெறைய மாடுகலா வச்சு இருக்காங்க அது அப்டியே அடு த்த கட்டம்ம அடுத்து டெவலப் பண்றதுக்கு இவன வச்சு யூஸ் பண்ணி இவன இவனுக் சொல்லிக் குட்த்துல்லா அந்த மாரி யோ சிக்க மாட்டென்றாங்க அவுங்க நல்ல நெல இருக்கு பணொனா நல்ல பணொ இருக்கு
டைம் நமக்கு முடுஞ் நெனக்கிறே சார் ஓகே சார் தேங்க்யூ